ஏ
ஹலோ எப்டிப்பா இருக்கீங்க நல்லார்க்கீங்களா கேக்குதா
ஆ நல்லா இருக்கே
வீட்லல்லா எல்லாரு எப்டிப்பா இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா இந்த வெயிலுக்குதா எங்கயுமே போக முடியாம வீட்லயோ அடைஞ்சு ஒட்காந்துனு இருக்கோ
ஆமாக்கா சரியான வெயிலா இருக்கு இப்போ வந்து அக்கனி நட்சத்ர முடிய போதில்ல அதுக்கப்புற வெயில் எப்டி இருக்குன் பாக்கலா இருவத்தி எட்டு முடியுதுன் நெனைக்குறே
ஆமாப்பா ஆமா இருவத்தி எட்டா இல்ல ஆமா இருவத்தி எட்டு முடிது அக்னி அதெல்லா கூட இதுவா இருக்குப்பா அப்றோ வந்து நீங்க நீங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ நீங்க எதாவது புதுசா எதாவது பண்டிகைக்கு பலகாரல்லா எதாவது பண்ணிருக்கீங்களாப்பா உங்களுக்கு வந்து என்னென்னா
ஆ பண்ணிருக்கே பண்ணிருக்கே எங்க கோவில் திருவிழா என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்லே இருந்து ஒவ்வொன்னு பண்ணுவாங்க எப்புனா அஞ்சு பேரா பிரிஞ்சிகிடுவாங்க நீ ஒண்ணு பண்ணு நீ சக்கர பொங்கல் பண்ணனா நா லெமன் ரைஸ் பண்றே புளியோதர பண்றே அவுல் வச்சி இனிப்பு வச்சி பண்றே சுண்டல் பண்றே கேட் ரைஸ் பண்றே அந்த மாரி நாங்க பிரிச்சுக்கிடுவோ ஒரு எங்க கோயில் திருவிழால ஒரு பத்து நாள் ஸ்டா பத்து நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரு ஒவ்வொரு நாளு ஒ ஒவ்வொருத்தங்க வந்து நெய் வெய்த் திய பண்ணனு அப்டிம்பாங்க அப்ப தனியா வந்து இண்டிவிஜுவலா பண்ண முடியாதுல்ல ஏனா அஞ்சு ரெசிபி ஆறு ரெசிபி பண்றதுல்ல ஒத்தப்படைல பண்ணுவாங்க அப்டி பண்ண முடியாதால வந்து நாங்க குரூப்பா சேந்து கிட்டு பண்ணுவோ ரெசிபி பண்ணுவோ நா வந்து என்ன பண்ணேனா சுண்டலு ம் சக்கர பொங்கல் தயிர் சாத அந்த மூணு பண்ணே
ஆமாப்பா இப்ப பாத்தீங்கனா நெறைய பாத்தா இப்ப வெரைட்டி ரைஸ் தா நெறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் பண்றாங்க நா வந்து நா சொல்றது வந்து இப்ப வந்து எங்க வீட்டலலா ஒரு பண்டிகனா என்ன முறுக்கு இந்த சிகட சோமாசு அது இதுனு அனைத் த்து எதாவ்து ஒன்னு பண்ணு எனக்கு ஏ தெரியுமா இப்ப அத பண்ணனுன் கேட்டுருந்தா நம்பளுக்கு வந்து வீட்லே வந்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிலா எனக்கு கட்டுப்படியே ஆகலப்பா இந்த சாட் ஐட்டம்ஸ்லா பாத் தீங்னா அதிகமா வெல அதிகமா இருக்கு செரி வீட்லே ஒக்காந்துட்டு இந்த முறுக்கெல்லா நாங்க இது பண்லானிட்டு நானே முறுக்கு சிகட அந்த ஓட்ட வட அதெல்லா பண்ணம்ப்பா ஆனா இருந்தாலு பசங்க வந்து வெரைட்டியா இந்த தேங்கா பர்ஃபி அதெல்லா கேரளா சைட்ல அந்த மாதிரி இருக்கிறவ்ங்களுக்குலா தேங்கா போட்டு எதாவ்து பண்ணனுமா தேங்கா போட்டு வித்தியாசமா பண்ணுங்கம்மானிட்டு நன்றாங்க அதனால தா கேக்குறே உங்களுக்கு எதாவ்து தெரியுமா
ஆ தெரியு நா என்ன பண்ணுவனா முறுக்கு பண்ணுவே கைச்சுத்து முறுக்கு பண்ணுவே அச்சு முறுக்கு பண்ணுவே அதுக்கப்றோ இந்த பிஸ்கட் மாரி இருக்குல கோதும மாவுல பண்ணுவாங்கள பிஸ்கட் சொல்லுவாங்கள அது பண்ணுவே அதுக்கப்றோ இந்த பாசிப்பருப்பு உருண்ட பண்ணுவே ரவா ரட்டு உருண்ட பண்ணுவே அதுக்கப்றோ இந்த நீங்க சொன்னீங்கல்ல தேங்கா பர்பி அது அது நா எப்டி பண்ணுவனா ம் பாசி பருப்புலையு போட்டு பண்ணலா நம்ம அந்த கேஷு இருக்குல்ல கேஷுநட் வந்து பண்ணியு தேங்கா பர்பி பண்ணலா நா பண்ணி ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கிடுவே
அது எப்டி பண்ணுவீங்கன் கொஞ்ச சொல்லுங்கப்பா எனத்து அந்த கேஷுநட்ல நீங்க பண்றீங்கன் சொல்றீங்கல்ல நா வந் து எவ்ளவோ பண்ணிட்டே நீங்க சொல்ற மாதிரி அது வந்து பம்பாய்ல இருக்கற பிஸ்கெட் டைப்ல இருக்கு அது ஸ்வீட் பிளஸ்ஸு வெல்லத்துல பண்றதால அதுவு சூப்பரா இருக்கு அதனாலதா கேக்குறே நானு அவ்ங்ககிட்ட வந்து அந்த தேங்கா பர்ஃபி அது எப்டி பண்ணுன் அன்னிட்டு பாத்துட்டா பசங்களுக்கு அது பண்ணி குடுத்தோ வெச்சு க்கோங்கலே கொஞ்சோ நாள் அது கொஞ்ச நல்லா போகு அன்னிட்டு முதல் வந்து கம்மியான குவாண்டிட்டில போட்டு பண்ணிட்டு அப்பறமா பாத்துக்கலா இப்ப ரொம்ப இதுல்ல நீங்க எப்டி பண்றீங்ளோ சொல்லுங்களே அதுக்கு தகுந்த படி நா பண்றே
தேங்கா பர்பி வந்து நம்ம கோதும மாவுலயு பண்ணலா நம்ம கேஷு நட்லயு பண்ணலா ஏனா கேஷுல பண்ணும் போது வந்து கொஞ்சோ என்ன சொல்றது காஸ்ட்டு அதிகமாகு செலவு நா என்ன பண்ணுவேனா லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கிடுவே அந்த கேஷூநட்ல பண்ணும் போது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நெய்ல ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அத பவுட்ரு ஃபார்ம்ல பண்ணிக்கிடுவே அதே மாரி தேங்காவையு என்ன பண்ணுவனா அ ஃப்ரைஷ் தேங்கா போடலா ஆனா ஃப்ரெஷ் தேங்கா போட்டா என்ன ஆகுன்னா அது சீக்கர கெட்டு போயிரு அதனால ட்ரை கோகனட் வாங்கி அத துருவி அத துருவ பூ மொதவே துருவி வெச்சுகிடுவே அதுக்கப்பற என் அ நெய் விட்டு ஆனா நெறைய நெய் விடணு ஒரு கப்பு நா கேஷூ எடுத்தன்னா ஒரு ஒன்ற கப்பு விடணு ஃபஸ்ட்டு அந்த நெய்ய நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம தேவையான நட்ஸு தேங்கா துருவல் இதெல்லா போட்டுட்டு அதுக்கப்பற அந்த மாவ போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணு அது என்னனா நம்ம போட்ருக்க மாவு வந்து அ எண்ண பிரிஞ்சு அந்த நெய் இருக்குல்ல அந்த நெய் பிரிஞ்சி வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே அல்வா பதத்துக்கு கிண்டிக்கிட்டே வரணு நல்லா கிண்டுனதுக்கு அப்புறோ ஒரு ப்ளேட் எடுத்து ஆ பேப்பர் ஆயில் பேப்பர் இருக்குல்ல அத‌‌ போட்டுட்டு அதுக்கப்புறோ இதையெல்லா கொட்டி சமப்படுத்திட்டு நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அத கட் பண்ணிக்கிடணு ட்ரை ஆனோனா தேங்கா பர்பி சூப்பரா இருக்கு
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா நான் கண்டிப்பா பண்ணணுன் தோணுது எனக்கு ஆனா எனக்கு நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கச்சு நாங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரையி அந்த கோகனட் வாங்கி கிட்டு அதையு துருவி க அந்த முந்திரி அ நெய்யி இவ்வளோ நெய் போட்டெல்லா சாப்ட்டால்லா ஓ வரா கொலஸ்ட்ரால் ஆகாதா இல்ல எப்படி அனிட்ட நீங்க சொல்லுங்கள
ஏனா நம்ம நெய் போட்டா மட்டுந்தா அதுல ஒட்டாம வரு இல்லட்டா அந்த நம்ம அந்த பேன்ல வந்து பிடிச்சுக்கிடு அது பிரிஞ்சி வர அந்த பிரிஞ்சி வரும்போதுே சரியாகு அப்பதா அது கெட்டு போகாமே இருக் இப்போ நீங்க என்ன விட்டீங்கன்னா என்ன ஸ்மெல் வரு நெய் வந்து ஒன்னு செய்யாது நம்ம கொழந்தைங்க தான சாப்ட போறீங்கன் சொல்றீங்க கொழந்தைங்களுக்கு ஒண்ணு பண்ணாது நம்ம ஒரு ஏஜுக்கு அப்றோ நம்ம எடுத்துக்க கூடாது கொழந்தைங்களுக்கு குடுங்க நெய் வந்து ரொம்ப நல்லது ஏனா நெய் வந்து அ குட் கொலஸ்ட்ரால வந்து உண்டாக்கும் பேட் கொலஸ்ட்ரால மட்டு தா வெளில தள்ளு அதனால நெய் எடுக்கலா எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி மாதிரி எல்லா அளவோட சாப்பிட்ணு
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட்டு தா நம்மதா கொஞ்சோ இப்ப வந்து அது கூட நம்ம கூட ரொம்பல்லா எடுக்க கூடாது லைட்டா தா எடுக இப்ப நா ஏனா ஏஜி ஆக ஆக நம்மளு கொஞ்சோ கம்மி பண்ணிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஆனா இப்போ நெறைய வித்துல பாத்தா பாசி பருப்பு பண்ணுவாங்க அப்புறோ பாத் பாத்தீங்கன்னா இந்த கேரளா ஐட்டம்ஸ் நா வந்து புதுசு புதுசா பண்லா ஏனா எப்பயுமே நம்ம பாத்திக்கு வச்சிக்கோங்களே இந்த தீபாவளி இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த பொங்கல் பொங்கல் வந்தா எப்பமே ஜென்ரலாவே இப்ப வந்து பால் பாயசம் பண்றோ ஜவ்வரிசி பாயசம் பண்றோ எளநீர் பாயசம் பண்றோம் அப்புறோ வந்து இந்த பருப்பு பாய தா கூட எனக்கு ஓரளவு தா இந்த பாயசல்லா நல்லா பண்ணா கூட அந்த பருப்பு பாயாசோன்றது வந்து கொஞ்சோ எனக்கு அதோட கம்பர் பண்ணா இது கொஞ்சோ ஒரு பாயீண்ட்டு கம்மியா இருக்குற மாதிரி தா தெரியு பட் என்னன்னா இது எல்லா பண்ணிட்டு கூடோ அப்புறோ இருந்துட்டு நம்ம எப்பயுமே ஜென்ரலா பண்ற மாதிரி முறுக் க்கு சிகட இந்த கை முறுக்கு அச்சு முறுக்கு இதெல்லா பண்ற அப்புறோ வந்து இந்த ரோஸ் குக்கின் சொல்லுவாங்கல்ல அந்த அது பண்றது இதெல்லா நார்மலா பண்ற மாதிரி இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லனனு பாத்தீங்கன்னா அதர்சம் பண்றது ஒன்னு நல்லாருக்காது நல்ல பாகு எடுத்துட்டு கம்பி பதகுகத்தில எடுத்துட்டு அந்த அரிசி மாவ போட்டு நல்லா கிண்டி அது வேற தட்டி அதுக்கப்புறமோ அத வந்து ஒரு கரெக்ட்டா லெவலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதுண்டான் ஆகுது எல்லாமே முடிச்சி அதுக்கப்புறமா தா அதுங்களுக்கு அதுக்கு வந்து அந்த அ ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த ஆயில் வந்து இருக்க கூடாதுண்ணிட்டு தட்டி எடுத்து ஆனா அந்த கிண்ட போம் போது அந்த கைவலி தாம்பா அது முடிவே முடியாது நீங்க அது மாதிரி ஏதாவது எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்ளா
ஆமா நா என்ன பண்ணன்னா இந்த முறுக்கு கேட்டுட்டா எ பைய அவனுக்கு ரொம்ப புடிச்சது என்ன்னா கை சுத் சுத்து முறுக்கு கைசுத்து முறுக்கு பண்ற ப்ராசஸ் ரொம்ப பெருசு உங்களுக்கே தெரியு நார்மல் முறுக்கு வந்து நம்ம அரிசமாவு உளுந்தமாவு மிக்ஸ் பண்ணி மில்லுல குடுத்து அரச்சி சுட்டுர்லா ஆனா கைத்துட் கை சுத்து சு கை சுத்து முறுக்கோட ரெசிபி எப்டின்னா அரிசிய ஊற போட்டு அத அதுக்கப்றோ ரெண்டு மண் நேரோ ஊற போட்டு அதுக்கப்பறோ என்ன பன்னுவோனா அத ட்ரை ஆக்கி அதுக்கப்றோ மாவடிச்சு சளிச்சு தா பன்னனு அதோட ப்ராசஸ் ரொம்ப அதுக்கொரு கரெக்டான அளவு உளுந்து போடுனு இல்லட்டா அது ரொம்ப என்ன சொல்றது ஹார்டா ஆயிரு இல்லட்டா ஒரு மாரி கலர் சேஞ்சாகு அது பாத்து பாத்து பண்ணனூ அதல்லா வந்து கண்டிப்பா பட்டர் போடனு அந்த கை சுத்து முறுக்குல வந்து ஈரப் ஈரமான மாவு இருக்குல்ல நம்ம வந்து எல்லா இதுக்கு என்ன பண்ணுவோ கொஞ்ச வெந்நி விட்டு பெசைவோ சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க லைட்டா வார்ம் வாட்டர் பெசைவாங்க சிலவங்க பச்சதண்ணில பெசைவாங்க ஆனா நம்ம கைச்சுத்த முறுக்கு வந்து பச்ச தண்ணில கூலிங் வாட்டர்ல பெசஞ்சி பட்டர் நெறைய போடனு எள்ளு போடனு ஓம போடனு நல்லா பெசஞ்சி வச்சிடனு அதுக்கப்றோ நல்லா நம்ம கைட்டு உரு ட்ட மும்பொது அது எப்டினா அந்த நார்மலா சுத்தபோதே இந்த ரிங்க மாரி சுத்திக்கிட்டே வரு அந்த அளவுக்கு நம்ம மாவ பெசையனு அதே மாரி ஈரப்பத கொஞ்ச அந்த மாவு வந்து கொஞ்ச காஞ்சிருச்சுன்னா தண்ணி தொளிச்சு தண்ணி தெளிச்சி பெசஞ்சி பெசஞ்சி கை சுத்து முறுக்கு பண்ணனு ஆனா கொழல்ல பன்றது வந்து ரொம்ப ஈஸி ஆனா ஏ பசங்களுக்கு கைச்சுத்து முறுக்கு தா பிடிச்சிருக்கு அது கொஞ்ச எனக்கு ரொம்ப கஷ்டமாவுரு ஒருதுப்பு நெறைய போட்டுட்ட ஒரு கி லோ மாவு கிட்ட போட்டுட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அது வந்து நமக்கு வந்து பழகுனா வருன்ல நானே ட்ரையல் ஃபஸ்ட் டைம் போடபோதே ட்ரையல் பாத்து ட்ரையல் பாத்து கடைசில வந்துருச்சு எப்டியோ சுட்டு முடிச்சி பசங்களுக்கு குடுத்தாச்சு ஒரு அர கிலோ மாவு கிட்ட கையில சுத்துன அர கிலோ மாவு நம்ம இடியாப்ப கொழல்ல அ ச்சி இருக்குல்ல முறுக்கட்சி அதுல வந்து நா சுட்டுட்டே
ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னாப்பா எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு ஒன்ன கூட நம்பளுக்கு வந்து ஈஸியா முடியிற மாதிரில்லா தெரில ஆனா பட் நம்ப வந்து நம்பளே பன்னி சாப்புடுறதால இருந் இருந்துச்சுன்னா அதோட இதுவு என்னது கிளீனிங்கு அத இது என்னது சொல்றது ஹெல்தி ஹெல்த்தியான ஃபுட்டா இரு க்கு எந்த எண்ண எண்ணெல பண்றாங்கன்னு நம்ப வெளில இருந்து வாங்குனா நெறைய இது இருக்குல்ல எந்த எண்ணெல பண்றாங்க எப்டி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நம்பளுக்கு தெரியாது அதே மாதிரினு பாத்தீங்ன்னா இப்ப இப்ப இத பாத்தீங்ன்னா நெறைய பேர் வந்து வெளில இருந்து வாங்குறத விட்டுட்டு அதுல வேற நெறைய பேரு இந்த பஜ்ஜி போண்டால்லா போடுறதுல்லா பாத்தீங்ன்னா எண்ணெல்லா பாத்தா அவ்ளோ ஒரு நாள் யூஸ் பண்ற எண்ணெ வந்து ஒரு ஒரு வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அதனாலே நெறைய பேருக் கு வந்து கிட்ஸுக்குலா பாத்தா ஒடம்பு சரி இல்லாம வயிறு வலி அது இது பெரியவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேது அதனாலயே இப்ப எல்லா வீட்ல பண்றதே ஆரம்பிச்ட்டே நீங்க அது மாதிரி வீட்ல பண்ணுவீங்களா
ஆ ஆமா பஜ்ஜி வீட்ல சுடுவே உளுந்த வட வீட்ல சுடுவே அதுக்கப்பறோ அவுங்களுக்கு ரொம்ப ஏ பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சீஸ் வச்சு பஜ்ஜி போட்டுதாங்க அப்டிம்பாங்க சீஸ்ஸ வந்து பஜ்ஜி மாவுல முக்கி போட்டு குடுக்கனு அது கொஞ்ச பொறுமையா போட்டு குடுக்கனு ரொம்ப போட் நா எல்லாமே வீட் லதா பண்ணுவ சிஸ்டர் அதுக்கப்பறோ எ நாரத்துல அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாட்டு இந்த வடகறி வச்சிருவே அப்டி கொஞ்ச போயிட்டே இருக்கு அவுங்க என்ன கேக்குறாங்ளோ அத பண்ணி குடுத்துருவனா வீட்ல அவுங்களுக்கு தேவையானதையு நா பண்ணி் குடுத்துருவே ஏன்னா கொழந்தைங்க தானே ஹெல்தியா சாப்ட்ணு நம்ம வீட்லனா கடலெண்ணெல போட்டு பண்ணி குடுப்போ கடைல அப்டி கெடையாதுல பார்ம் ஆயிலு ரீபண்ட் ஆயில் அந்த மாரி தான போட்டு பண்ணி குடுப்பாங்க
ஆமாங்க சிஸ்டர் நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட் தா எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மள மாதிரில்லாம் சுத் சுத்தமால்லா பண்ற மாதிரில்லா இல்ல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன இதுன்னு தெரியமாட்டேங்குது நம்ம கொழந்தைங்களுக்கு எது எது பிடிக்கு எது பிடிக்காது நம்ம பாத்து பாத்து பண்றதால நம்மளுக்கு இப்ப வந்து எல்லாமே பாத்து பாத்து பண்றோ நம்மோ ஆனா இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களே ஆ நெறைய இதெல்லா வெளியில வாங்கறது பதில் இப்ப வீட்லயே பண்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து புடிச்சிருக்கு அப்போ அதுவே நிறைய பேர் யூடியூப்லா பாத்து பண்றாங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்
ஆனா சிஸ்டர் ரெடிமிக்ஸாவே எல்லா கெடைக்குது அதனால எல்லாருமே வீட்ல பண்ணிறாங்க சரிங்களா
உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ சிஸ்டர்
டேங்க்யூ டே ங்க்யூ